என்னக்கா ஆ கேக்குது
நீ என்ன பண்ற
இந்தா சும்மாதா என்ன பண்றீக சாப்டாச்சா
ஆ இனிமேதா சாப்பினு என்னாச்சு திருவிழாக்கு வர்ல
அது இங்க வேலயா இரு இங்க ஒரே வேலயா இரு சேர் வர முடியல இங்க நா லீவ் போட்டா அந்த எடத்துல வந்து யாராவது மாத்தி விடணு மாத்தி விடறதுக்கு ஆ ஆள் இல்ல கடைல அதனாலதா வர முடியல
நீ இல்லாததா இங்க கொறயா இருந்துச்சு
ம்
எல்லாரு இங்க ஒரே ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்த அத்த மாமா அத்த பொண்ணு மாமா பொண்ணு வந்திருந்துச்சு சேரி
ஒகே ஓகே விஜியதசமி வுல்லாக்துங்க ஆ வந்திருந்தாங்க வந்திரு வந்திருந்தாங்களா எல்லாரு
ஆமா ஆமா எல்லா வந்து இருந்துச்சிங்க
சேர் சேரி
எல்லாரு வந்து அன்னைக்கு ஒரே ஆ அம்மா வேற சாப்பாடு பாத்தீன்னா சரியான சாப்பாடு நண்டு கோழி கறி மீனு எல்லா வச்சு சரியான சாப்பாடா இருந்துச்சு
நல்லா என்ஜாய் பண்ணி நல்லா சாப்ட்டீங்களா
ஆமா இதுல நா வேற கோழி கொழம்பு வச்சே அன்னைக்கி அம்மாக்கு கேசரி கிண்டுனே நா ஹெல்ப் பெல்லா பண்ணே இருந்துருந்தா ஒன்னையு ரெண்டு வேல வாங்கிருந்திருப்
அதானே நல்ல வேல நா வர்ல நல்ல வேல நா தப்புச்ச
அதா ப்ரோட்டாலா வேற அப்பா ஆர்டர் பண்ணிர்ந்துச்சு அதல்லா வச்சு அன்னைக்கு நாங்க நல்லா சாப்ட்டோ ம் நல்லா சாப்பாடா கரெட்டா இருன்ச்சு மறுநாள் கூட கொஞ்சொ இருந்துச்சு
திருவிழா சாமிலா நல்லா வந்துச்சா நல்லா பாத்தாச்சா தேர்
நல்லா சாமிக்கு அவ்ளோ அலங்காரம் பண்ணி நல்ல ரோஸ் கலர்ல சேல கட்டிட்டு வந்திருந்துச்சு சாமி
சேரி சேரி இந்த ராமகிருஷ்ணா தம்பி எதோ வெடி லா வெடிக்றேன் சொல்லிக்கின்ந்தானே அதலா நல்லா வெடிச்சீ
அதுலா வெடிச் ச்ச பெரிய வெடியா வெடிச்சன் மேல அந்த புஸ்வானம் மாரி வரும்ல அந்த ந்த மாரி வெடி எல்லா வாங்கி வெடுச்சு பேப்பரு பேப்பரா பறக்கும் பாரு அலஹா அந்த மாரி வெடிய எல்லா சாமிக்கு வெச்சு வெடிச்ச சாமிக்கு அந்த பட்டல்லா வாங்கி குடுத்தோ எல்லாரு இந்த பொம்மைையல்லா கட்னாஹ அந்த பொம்ம கைல மாலயெல்லா குடுத்து ஏன் கேக்குற ஒரே ஜாலியா இருந்துச்சு பொம்மைல பொம்ம கைல மாலய குடுத்து சாமிக்கு போட சொல்றாஹ அந்த மாரி டெக்கரேஷன் பொம்மைக்கு அழாஹா நெத் சரி வளையலு ஒட்டியானோ எல்லா போட்டு விட்டு அழகா செஞ்சு சா பெரிய மாலய மாட்டி சாமிக்கு போட்டு விட சொன்னா போட்டுவிட்டு சாமிய அளவுல வந்துச் அன்னைக்
திருவிழானாலே நல்லா ஜாலியா இருக்கு இந்த வருஷந்தா வர முடில அடுத்த வருஷ கண்டிப்பா வரணு
அதா அதே ஆமா இங்க ஒரே வீதியே ஒரே ஜேஜேன்னு இருந்துச்சு எல்லாரு ஒரே சந்தோஷமா திரிஞ்சுக்கிட்டிருந்தாங்க அன்னைக்கு எல்லாரு எல்லாத்தயு மறந்துடாங்க
எப்பவுமே வருஷா வருஷோ மழ பெய்யுமே ச இது திருவிழா
மழ வந்து முன்னாடியே பெஞ்சிட்டு போயிருச்சு மத்யானம்போலயே பெஞ்சிட்டு போயிருச்சு
நல்ல வேல இல்ல எப்பவுமே மழ வந்துட்டே இருக்குல்ல வருஷா வருஷ்
ம் ஆமா மழ வந்துட்டே இருக்கு இப்ப வந்து சாமி சாயிந்திரம் போலயே வந்துருச்சு அதனால உனக்கு வந்து சாமி வரும்போது மழையே இல்ல வீதியெல்லா நீட்டாதே இருந்துச் ஐஸ்கிரீம்லா வாங்கி குடுத்தோ ராமஸ் நா அங்க ஐஸ்கிரீம்லா வாங்கி குடுத்தே எல்லாரு வர வருவாஹல்ல ல எல்லாருக்கு ஆஹ் சின்ன சின்ன பிள்ளைலா வந்துச்சுக அப்புடுதா வாங்கி குடுத்தோ
குடுத்த ஆமா அதுவு நல்லதுதான ஒரு நல்ல சந்தோஷ்மா சாப்ட்டு போனா வாழ்த்துனாங்கனா நமக்கு வாசக்கு வரா ஆ
அதனால எல்லாமே நல்லா பண்ணியாச்சு
சேரி செரி இது நீ உன்னோட பிஸ்னஸ் போய்கிட்ருக்கு
அது எப்பவும்போல நல்லபடியா போய்ட்ருக்கு சேலலா ஒரு நாளைக்கு ரெண்டு நாளை ஆஹ் ரெண்டு ஆட்ரு வந்துட்ருக்கு நீ என்ன செய்றியா அந்த மாதிரி
ஆஹ் செய்யதா ஆசயாதா இருக்கே அதா உங்கிட்ட கேப்போ அப்டின்ட்டு கால்
நீ ஓ ஃப்ரெண்டுகளுகெல்லா அந்த மாரி ஸ்டேட்டஸ்லா வெச்சின்னா கேப்பாகல்லெல்லா ஆஹ் செய்ய வேண்டியதானே நா செய்ற மாரி செய்ய வேண்டிதானே
ம் இப்போ ஒரு சேலைக்கு வந்து ஆயருவா சேலைக் கு வந்து இன்சென்டிவா எவ்வளோ வெப்ப
ஹாஸ்பிடல்ணா இப்ப ஐநூரூவானா அம்பூருவா கிலோ வெப்பே ஐநூறுவாய்குள்ளனா ஆயருவா அப்படினா நூறு றுவா வெச்சர்றது நம்மளுக்கு பிராஃபிட்டா நூறுவா வச்சு அந்த மாரிலா நம்ம இஷ்டத்துக்கு வச்சுக்க வேண்டியதே எறநூறுவா எறநூத்தம்பூரூவா அந்த மாரி
ஆஹ் ஆஹ் சேரி சேரி ஆனா இந்த மாரி எதாவது செய் சைடு பிஸ்னஸ் பண்ணா நல்லா இருக்கு ஏனா கைல காசு நமக்குன்னு இருக்கனும்ல ல யாரையு டிபண்ட் பண்ணி இருக்க வேணால அது நால யோச்சே
அதா பண்லா வந்த நா தா போடுற கலக்ஷன் எல்லா சூப்பறாதான இருக்கு எப்படியு கேப்பாஹ நீ இருக்குற ஊர்ல பக்கத்துல இருக்குற உன் ஃப்ரெண்டு ஆவல்லா நீ ஸ்டேட்டஸ்ல வெச்சினாவே பாத்திடு கேட்பாங்க எல்லாமே இப்ப மார்க்கெட்ல என்னன்ன வந்துட்டுருக் இப்ப அதானே போடுற என் அளவுல பண்ணலா பண்ண மாட்டே பண்ண மாட்டேங்குற இப்ப நாலா பண்ணல இப்ப பண்லாம்ல
அஹ் பண்ணுவோ பண்ணுவோ எங்கக்கா இங்க வேலைக்கு போயிட்டு சாந்தரம் வர ஏ வே வீட்டு வேல பாக்குறே அ ப படுத் தூங்குற இப்ப கால்ல என்ச்சு வீட்டு வேல பாத்துட்டு வே வேலைக்கு ஓடுற இதுதா டயோ டெய்லி ரொட்டீனா போய்கிட்ருக்கு நேரங்கிறதே கெடைக்க மாட்டேங்குது அங்கே வேல பாக்குற எடத்துலதா கொஞ்ச நேரோ அந்த மத்யானோ டயோ ஓ அந்த மாரி ரெண்டு மூணு மண் நேரோ வந்து கொஞ்சோ ஃப்ரீயா இருப்ப சே அதுல வந்து நம்ம பண்ணுவோமே எதுக் கு அந்த டயத்த விடுவானே சைட்ல எதாவது இன்கம் வந்தா
அப்ப பண்ணிக்லா நைட்டு கூட நா ஃப்ரீயா தா பண்ணுவ குரூப்ல போடுற தான போட்டோம்னா அது எப்ப பா இருக்க அப்ப அவங்க கேட்டுட்டு ஆர்டர் பண்ணுவாங்க அதனால இது வந்து நம்மளுக்கு ஃப்ரீ டைம் இருந்தா நம் ம பண்ணிக்கலா
அத அந்த மாரி பண்ணிக்கலா அப்படின்னு யோசிச்சுதா செரி உன்கிட்ட கேட்போ ஒரு ஐடியா இருக்கு என்ன பண்ண எல்லா எப்படி செய்ற அப்படின்னு கேப்போ கஸ்டமர்ஸ் லா எப்படி புடிக்கு இருக்க இது இப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ தவிர் த்து மத்த ஆளுக எல்லா எப்படி பிடி
பண்ண நம்ம பண்ணிட்டே இரு க்கும்பது இப்ப ஒரு ஃப்ரெண்ட வாங்கி நல்லா இருக்குனு தெரிஞ்சிட்டே அனுச்சிக்கே அவகலே இன்னொரு நாலஞ்சு ஃப்ரெண்ட கூட்டிட்டு வந்துருவாங்க அப்படிதா புடிக்கிறது நம்ம அப்படித்தா நம்ம பண்ணணு எனி எல்லத்துலயு விளம்பரம் மாரி ஆடு மாரி போட்டோம்னு வச்சுக்கேங்கன் சில இதுகள் எல்லல்லா போட்டோம்னு வச்சுக்கே அப்ப அத பாத்துட்டுக்கு சில பேர் கேப்பாங்க உம் அந்த மாரி பப்ளிஷ் பண்றது தா நம்மளுக்கு தெரிஞ்சவக மூலியமா வர்றதுதா எப்பவுமே நெலையா இருக்கு நம்ம ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு கூட தெரிஞ்சவங்க கூட படிச்சவங்க அப்றோ வேல பாக்குற இடத்துல உள்ளவங்க அந்த மாரி ஆளுங்கள பாத்து வச்சிட்டோம்னால நெறைய பேர் வந்து கேட்பாங்க
அந்த மாரிதா ஆள வந்து அதா என்னால ஆள் சேக்க முடியுமான்னு யோச்சிக்கட்டு இரு நம்ம மாட்டுக்கு என் கான்டக்ட்ல உள்ளவக மட்டு வச்சு பண்ணிக்கன்னு வச்சிக எதுவு
ஏ நானா ஆரம்பிக்கு போது எத்தன பேர் இருந்தா ங்கா நாலஞ்சு பேரு இருந்தாங்க நா நம்ம நம்ம சித்தியா அத்தையா மாமா உண்ணைய ஏ அப்படிதான ஆட் பண்ணியாச்சிருந்த பத்து பேருக்குள்ளதா நமக்கு தெரிஞ்சவங்க இருந்துச்சு அதுக்கு அப்பறோ ஆஹ் அவளுக்கு தெரிஞ்சவங்க அவளுக்கு தெரிஞ்சவுங்க இந்தந்த சொந்தக்கார அவளுக்கு தெரிஞ்சா அந்த ஃப்ரெண்டு அந்த ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சிருந்த சொந்தக்காரக சேந்து சேந்து பேர் இருக்க அந்த மாரி
அப்படிதா பண்ணணு சைடு பிஸ்னஸ் எதாது பண்ணணு இப்ப பெண்களுக்கு வந்து சைடு பிஸ்னஸ் தா வந்து மெயினா இருக்கு அதாவது யாரையு டிபண்ட் பண்ணி இருக்காம தான் உழைச்சு தான் கையில காசு இருக்கிற மாதிரி இருந்தாதான் இந்த உலகத்துல வந்து இருக்க முடியும் புடிசனையே நம்ட கிட்டே இருக்க முடியாது இந்த நேரத்துல
பிரசனை காதச்சுக்க
அல்ல அவங்களே ஒ சொல்லுவா ஆஹ நீ வேலைக்கு போ நீ உனக்குன்னு ஒரு பேஷன் உருவாக்கிக்க அஹ் அந்த மாதிரல்லாம் சொல்லி பத்தல பத்தலாம் ஆமா அது வீட்டு செலவுக்கு என்னோட செலவுக்கே சரியாயிடுது சம்பளம் வந்து பத்த மாட்டேங்குது அதனால சைடு பிசினஸ் ஏதாவது பண்ணு போ அப்படின்னு அவங்க எனக்கு மோட்டிவேட்டாதான் இருப்பாங்க சொல்ல
நல்லா வீட்டுக்கார தான் இருக்கே அதுவும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணது இல்லையா
ஆமா ஆமா அவங்கதான் ரொம்ப ஹார்டோடுதுதான் ஆஹ ஒரு இ பிசினஸ் வந்து ஓட்டணுங்கிறது சின்ன சாதாரண விஷயம் வ அதுல நிறைய ஸ்ட்ரகுள இது பண்ணிதான் வந்து கடைகளை தாண்டிதான் உடுற மாதிரி இருக்கு
நீயும் வேலைக்கு போனா அது கொஞ்சம் சப்போர்டா இருக்கும் நல்லா பாருங்க சைல இனையும் பாரு உனக்குன்னு ஒரு சொந்த செலவு ஏதாவது இருந்தா அது பிரச்சிக்கல அதல்லாம் அது மெயின் மெயினா வச்சுக்கிட்டு இத வ இந்த மாதிரி வச்சுக்கலாம் நீ
உம் இங்க வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க
எங்க வீட்டு்ல எல்லன்னும் எல்லா இருக்கா என் மாமனார் எதோ உடம்பு சரியல்ல ஹாஸ்பிடல்ல காமிச்ச்டு வந்த
என்ன சொன்னாங்க மாத்த மாந்து போட்டுருக்களா
உம்க்கலதான் சாப்பிடக்க
மாமாக்க என்ன சொன்ன பெரிய மாமா பெரியம்மாமக்கு மாத்தறை வந்துச்சுக்கவல
ஆமா மாத்த வேற வேற எழுதி இருத்துக்க சரியா இருன்னு சொல்லிருக்காக ஒன்னும் பிரச்சனைல எ இது ஆ மாமா தான் டென்ஷன் ஆகுது அப்பாக்கு முடியல அண்ணனுக்கு முடியல இல்லனு சொல்ல
டான் அஜித் ச
அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லி வச்சிருக்கோம் சரி பா்போம் ஹ் மருந்து மாத்திர சாப்பிட்டா சரியாிருந்தானே சொல்லியிருக்காரு நீங்க ஏன் டென்ஷன் ஆகி உங்க உடம்பு கேட்டு சொல்ல
ஆமா அப்படின்னு சொல்லி மனச தேதிவிடு வேறென்ன
ஓ மாமியார் அப்படி இருகாங்க ஓமானிய
ஆஹ் அவுங்களுக்கும் கால்வியெல்லாம் பரவாயில்ல இந்த மாத்திரை சாப்பிட்டறதுலேருந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சம் பரவாயில்ல உம் இத்தலாம் நாட டியான்னு சொல்லுவாங்க இப்ப நடக்கறாங்க இந்த கடைக்கு போயிட்டு வராங்க சில சன வேலையெல்லாம் பார்க்குறாங்க கால்வலிலா என்னத்த சரிய ஆயிடுச்சு அவங்களுக்கு
ஏ அப்ப அடுத்த தடவை திருவிழாை வரும்போ மாமியாரையும் கூட்டிட்டுவாங்க
ஆஹ் கூட்டிட்டு வரணும் சொல்லியிருக்கேன் பார்ப்போம் வரேன்னு சொல்லியிருக்காங்க அடுத்த வருஷம் புதிட்டு உ
சரி நான் நான் உக்கு ரெண்டு பே சாப்பிட்டு தூண
ஆஹ் சேரி சேரி
ஆஹ்
ந